சொல்லுங் ப்ரோ
ம் அசோக்
ஹலோ சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ சாப்ட்டீங்களா ப்ரோ
ஆ சாப்ட்டே ப்ரோ
என்ன ப்ரோ சாப்ட்டீங்க
சாம்பார்
ஆ
ரசம் சம்பார்
தொட்டுக்க ப்ரோ
பா சள்ளிக்கு இருமலுக்கு ம் ந நா
அப்பரோ
ஊட்டச்சத்துக்கெ
ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ
ஆ கேக்குது சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ இந்த ரசத்தால ன்ன நா நன்மை இருதுன்னு கேக்க வந்த ப்ரோ உங்களான்ட
அதாவது ப்ரோ ரசன்றது வந்து அந்த காலத்துல வந்து உடம்பு உடம்பு செரியில்லாத டைம்ல செஞ்சு தருவாங்க அதான்ந்த சின்னது காய்ச்சல் எதனா வந்ததுன்னா சின்னதா சளி எதனா வந்ததுன்னா அந்த நம்ம பாட்டியா இருக்கட்டு நம்ம தாத்தாவாக இருக்கட்டு அந்த காலத் துல வந்து இந்த சளி காய்ச்சல் இருந்ததுனா செ செஞ்சு குடுப்பாங்க ப்ரோ மோஸ்ட்லி அந்த ரசத்த அதனால தா ரசோஅதிகமா செய்வாங்க ப்ரோ ப்ரோ அதுதா ப்ரோ ரசோ வந்து அதிகமா எதுக்கு செய்வாங்கனா எதனால அந்த காய்ச்சலு ஜொரோ எதனா இருந்ததுனா கண்டிப்பா ரச செஞ்சு தருவாங்க ஏனா அதுல மெளகு போடுவாங்க மெளுகு வந்து உடம்பு கொஞ்சோ உடம்பு கொஞ்சோ செரி
ரசம்
ஆ எனக்கு வந்து எல்லா யாருக்கு புடிக்காது ப்ரோ பெரும்பாலு ரசோ வந்து யாருக்கு புடிக்கு உங்ளுக்கு புடிக்குமா
ம் எனக்கு புடிக்காது ப்ரோ அவ்ளவா
ம் அது புடிக்காது ஆனா அதுல வந்து நெறைய பெனிபிட்ஸ் இருக்கு ப்ரோ அதனாலேயே சாப்பிட ஆரம்பிச்சே
ப்ரோ நா டுவெல்த்துல வந்து நானூத்தி எட்டு மாருக்
ம் சொல்லுங்க ப்ரோ
பாத்துட்டு எந்த காலேஜ் சேர்லாம்னு இருக்கிற ப்ரோ கொஞ்சோ ஐடியா குடுங்க ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ நீங்க வந்து நானூத்தி எண்பது மார்க் எடுத்திருக்கீங்க அதாவது வந்து செவன்டி பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க எந்த கோர்ஸ் ம்
தி எட்டு மார்க் ப்ரோ
அத்தா ப்ரோ நானூத்தி எட்டு மார்க் வந்து செவன்டி பர்சன்டேஜ்ஜு சிக்ஸ்டிஃபை பர்சன்டேஜ் வரு ப்ரோ
ஆம் ப்ரோ
நீங்க வந்து என்ன மாரி கோர்ஸ் அதாவ்து நீங்க வந்து அக்கௌண்டிங் பீல்ட்ல போலான்னு ருக்கீங்ளா இல்ல கப்யூட்டர் ஃபீல்டுல போலான்ட்டு ருக்கீங்ளா
கம்யூட்டர்ல போலந்தா ப்ரோ கிறே
இப்ப வந்து வளந்து வர்ற காலத்துல வந்து நா ன்னா சொல்ல வரன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் மேலே நாலேஜ் அதிகமாக இருந்ததுனா நீங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்கலா ப்பெரிய பிரச்சன இல்ல நாலேஜ் இல்லாத ப்ரச்சத்துல வந்து நா இப்பதா கத்துக்கணு கம்ப்யூட்டர் வந்து அப்டின்னான்னா உங்களுக்கு வந்து இது அவ்ளோவா செட் ஆவாதுன் நா சொல்லுவம்ப்ரோ
இல்லாப்ரோ நா கம்ப்குயூட்டர் க்ளாஸ்ஸு போயிட்டு
ம்
மாஸ்டர் ஆயிட்ட ப்ரோ
அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் மேல கொஞ்ச நாலேஜ் இருக்குன்னா நீங்க வந்து டீசெண்ட்டா வந்து பி கம்ல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கலாம் இல்லன்னா பி சி ஏ கம்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கலாம் பி சி ஏ டேட்டா சயின்ஸும் எடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவம் ப்ரோ ஏன்னா அது வேஸ்டா ஃபுல்லா வந்து இந்த பைத்தான் கோடிங்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் நீங்க சொன்னீங்கன்ன அ இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் போனே அப்டின்னு சொல்ட்டு அந்த கம்யூட்டர் கிளாஸ்ல வந்து எப்படி பண்ணிவாங்கன்னா மோஸ்ட் உங்களுக்கு பேசிக் தா சொல்லி தருவாங்க பெருசா பெருசா வந்து உங்களுக்கு வந்து உள்ள டீப்பால்லா சொல்லி தர மாட்டாங்க பிரெண்ட்னா இதுதா ஆ பேசிக் தா சொல்லி தருவாங்க டீப்பா எது சொல்லி தரமாட்டே நீங்க வந்து கோர்ஸ் எடுத்து அது வந்து ப்ரொபஷனல் கோர்ஸ் பண்ணு போதுதா உங்களுக்கு அதிகமா சொல்லி தருவங்க புரோ அதா நா சொல்றே நீங்க வந்து அதா இந்த பி காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லன்னா பி சி ஏ அந்த மாரி நீ இது ட்ரை பண்ணலா ப்ரோ அந்த மாரி கோர்ஸ்சஸ் எந்த மாரி காலேஜ் பாக்குறீங்க புரோ நீங்க உங்களுக்கு எப்டி லிபரலா ஸ்ட்ரிட்டா இருக்கணுமா இல்ல லிபரலா இருக்கணுமா இல்ல எந்த மாரி காலேஜ்
அந்த காலேஜ்லா போய் சேந்தா ஒர்க்லா கெடைக்கனு புரோ அந்த மாரி காலேஜ் புரோ
ஒர்க்கு கெடைக்கணு எனக்கு வந்து கொஞ்சோ ரொம்ப ஸ்ட்ரிட்டா இல்லாம லிபரலா இருக்கணு லேட்டா வந்தாலு அப்ப போட்டணு அப்டின்ற மாரி காலேஜன்னா வந்து நீங்க வந்து கண்ண மூடிட்டு பெரிய காலேஜ்லா வந்து சேரலா அதாது எஸ் ஆர் ம் மாரி ஒரு காலேஜா இருக்கட்டு அப்புறமா வந்து வேல்ஸ் அப்புறமா வந்து நெறைய காலேஜ் இருக்கு அதுக்கடுத்து ஏ எம் ஜி ன்னு சொல்ட்டு இன்னொரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜ்லா போனீங்கன்னா அவ்லோவா ஸ்ட்ரிட்டு கெடையாது கொஞ்ச லிப்ரலா இருக்கு நீங்க கோர்சாசும் எடுத்துக்கலா பீஸ்ஸ் வந்து இந்த எஸ் ஆர் எம் ஆ இருக்கட்டு அ வேல்சா இருக்கட்டு கொஞ்ச அதிகமாக கேபாங்க புரோ மிச்சப்படி இந்த நான் வந்து ஏ எம் ஜெயின்னு வேற டான் பாஸ்கோ அந்த மாதிரி காலேஜ்லா பாத்தீங்கன்னா பீஸ் கம்மியா இருக்கு கல்ச்சரல்ஸ்சு ஓரளவு இருக்கணு அப்படின்னீங்கன்னா அந்த மூணு காலஜ் நீங்க ட்ரை பண்ணலா புரோ
ஆ சேரிங்க புரோ
ம் வேற எதனால டவுட் இருந்தா கேளுங்க புரோ
வேற வந்து ஸ்போர்ட்ஸ் உங்கனா புரோ ஸ்போர்ட்ஸ் புடிக்கு
ஸ்போர்ட்ஸ வந்து நா மோஸ்ட்லி லைக் பண்ணி பாக்கறது வந்து கிரிக்கெட் பாப்பே புரோ கிரிக்கெட்ல வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து விராட் கோலி புரோ உங்களுக்கு
எனக்கு வந்து எம் எஸ் தோணி பிடிக்கு புரோ
ஓகே புரோ எம் எஸ் தோணில வந்து நீங்க அவரு பேட்டிங் ஸ்கில்ஸ் புடிக்குமா இல்ல விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் பிடிகுமா புரோ
அது ரெண்டுமே பிடிக்கு புரோ
அதாவது வந்து அவருக்கு ஒரு ஐக்கானிக் ஷாட்னு ஒன்னு இருக்கும்ல புரோ அந்த மாரி எதனா ஷாட் இருந்தா சொல்லுங்க
சாட் புரோ
ம் ஓகே புரோ எதனால உங்களுக்கு
என்னனா புரோ தெரியு
இல்ல அ ஓகே புரோ விராட் கோலினா அவரு வந்து ப்ரொபஷனல் கிரிக்கெட்டரு அது பத்தாதுக்கு வந்து இப்போ வேர்ல்டில்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் லெவலய ஸ்போர்ச்ன்மேன் லெவலியே வந்து அவரு பாத்திங்கன்னா வந்து ஃபோர்த் பிளேஸில்ல இருக்கு காரு வேர்ல்டு் வய்ல்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேன்ல அதுனால அதுல்லாம அவுர் மோட்டிவேஷ்ன்னு நறைய தருவாரு அவுர் பாத்தா வந்து எப்டி தோணுனா சில சில டைம்ல வந்து அவுர்வந்து ரூல்டர் அதாவுது மேட்ச்ல இருக்கும்போதே அவுரு ரொம்ப ஆட முடியாம ந சூழ்நிலை ஆயிர் சி நல்லா ஆட தெரிஞ்சு கூட ஆட முடியாத சூழ்நில ஆய்டுச்சு அந்த மாரி டைம்ல வந்து அவருக்கு ஒரு கம்பேக் குடுத்து வந்தாரு ப்ரோ அந்த மாரி அது பர்சனலா எனக் ரொம்ப புடிச்சுது அந்த ஆலுகிட்ட இருக்கர்து தன்னம்பிக்கியா இருக்குட்டு எதுவா ருக்ட்டு
எனக்கூ விராட்கோலி புடிக்கும் ப்ரோ
ம் ம் அதாவுது நீங்க சொன்னீங்க ப்ரோ எம் எஸ் டோனின்றவர் அவுர் வந்து உங்களுக்கு எப்டி ஏ எப்படி அவர புடிக்க ஆரம்பிச்சது அத சொல்ரிங்கள இன்ஸ்பேர் ஆனிங்க எப்புடி எதனால
தோ ப்ரோ அவுரு மேட்ச்சலா பாத்தே
ம்
புச்சிச்சு ப்ரோ
ம் ம் அவுரு பேட்டிங் ஸ்கில்ஸ் அவுரு
அ
அவர் எனக்தெஞ்சு அ கேப்டன் நெனைக்கிற அவரு கேப்டன் ஸ்கில்ஸ் கூட நல்லா பண்ணுவாரு அவுரு
ஆம் ப்ரோ
ஒரு கேப்டென்சியாருக்டு அந்த கேப்டென்சில வந்து வேர்ல்டு கப் ஜெய்ச்சாங்க அப்டின் சொல்ட்டு ஒரு இது இருக் ப்ரோ அவுர் கேப்டன்சில தா ஃபர்ஸ்ட்டு ஒரு வேர்ல்டு் கப் ஜெய்ச்சாங்க
அந்த வேல்டு் கப் அவரால ஜெயிக்கல ப்ரோ விராட் கோலியு பாதி ரன் அச்சாரு ப்ரோ
அது என்னமோ உண்ம தா ப்ரோ பட் அந்து கேப்டன்சி ஒலுங்கா இருந்தா தா எதுவா இருந்தாலு பண்ண முடியு அலுமா ம் அ பத்தாததுக்கு வந்து ஃபுட்பால் வந்து ஃபுட்பால்ல வந்து எனக்கு பெருசா எதுவு தெரியாது ப்ரோ அதில் பிளேயர்ஸ் இருப்பாங்க
அ இவ்ல எந்த ப்ளோ எந்த ப்ரோ ப்ளேயர் ப்ரோ புடிக்கு
இன்டர்நேஷனல் பிளேயர் வரையு வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு ப்ளேயர் அந்து நெறைய பேருக்கு புடிக்கு ஆனா எனக் பர்சனலா வந்து ரொனால்டோவு அந்த அ மெஸ்ஸி அப்பறமா அந்து ப்போ இன்னொர்த்தர் ருப்பாரு ப்ரோ அவுர் பேரு மறந்துச்சு நெய் ஆ நெய்மாற் நென கிற அவுங்க அவுங்க மூணு பேர்ல வந்து எனக்கு ரொனால்டோவு நெய்மாரு புடிக்கும் ப்ரோ
ப்ரோ ரொனால்டோ பத்தி நா எக்ஸ்ப்ளைன் பண்ட்டா ப்ரோ உங்களுக்கு
அ சொல்லுங்க ப்ரோ கேப்போ
ரொனால்டோ வந்து அதி வேல்டுலே அதிக கோல் அச்சவுரு ப்ரோ அவுரு அவுருக்கிருக்க அக்ரஸிவ் வேற யாருக்கு இல்ல ப்ரோ நீங்க கிர்க்கெட் விராட் கோலின்னு சொன்னீங்கள
அ அ அ அ
ஃபுட்பால்ல அவுர் தாம்ப்ரோ அக்ரசிவ்
அ
அதுனால எல்லா ஃபேண்ட்ஸுக்கு அவுருக்கு புடிக்கும்ப்ரோ
ம் எனக் தெரிஞ்ச வரையு அந்த ரொனால்டோ வந்து ஃபிட்னஸ் வந்து பயங்கரமான ஃபிட்னஸ் ப்ரோ அவருக்கு நாப்பத்திஓரு வயசு இருந்தாலு அந்து அவுர் பாடி அதாது பாடி ஏஜ் அந்து டெஸ்ட் பண்ணி பாத்தா வந்து இன்னு அவர் பாடி ஏஜ் வந்து டுவெண்டிஃபைவ் தாண்டல அப்டின்னு சொல்லிட்டு நெறைய டாக்டர்ஸ்ல்லா சொன்னாங்க இப்போ வந்து அவர் பாடி ஏஜ் வந்து டுவெண்ட்டி எயிட் தா இருக்கு பட் அவருக்கு ஒரிஜினல் ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஒன் ஏஜ்ஜு ஆனாலு சராசரியா ஒரு மனுஷன் ஃபார்ட்டி ஒன் ஏஜ்ல வந்து ஃபுட்பால் ஆட்றது கஷ்டோ பட் அவர் ஆடுறாரு அதுவே பெரிய விஷயோ அப்டின்னு சொல்வா அதாவது அவர் மெயின்டெயின் பண்றாரு அ பிசிக்க வந்து அதுக்கேத்த மாரி டயட் சாப்ட்டு அவர் பண்ற ஒர்க்கவுட்டா இருக்கட்டு
எல்லாரு சொல்றாங்க ப்ரோ இதா ரொனால்டோகு லாஸ்ட்டு சீசனா நீங்க என்ன ப்ரோ நெனைக்கிறீங்க
இங்க சரியா தெரில ப்ரோ நெறைய பேர் சொல்றாங்க பட்டு இதுதா ரொனால்டோகு லாஸ்ட்டு சீசன்னா வந்து அது அஃபிஷியலாதா அவங்களே சொல்லுவாங்க ப்ரோ அப்போ கேட்டுக்குளா நம்ம
அவரோட பைசைக்கள் கிக்குலா எனக்கு ரொம்ப புடிக்கு ப்ரோ
ஆ அப்டிங்களா ப்ரோ அதுல ஸ்கில்ஸ் வந்து ரெண்டு மூணு ஸ்கில்ஸ் இருந்தா சொல்லுங்க அவர்து
ரெண்டு மூணு ஸ்கில்ஸுனா அவர் வந்து அதிகமா யூஸ் பண்ற ஸ்கில்ஸே வந்து ரெயின்போ தா ப்ரோ ஆமாங்க ப்ரோ அவரு ரெயின்போ எத்தாலே ஆப்பொனன்ட் டீம்லா பயந்துரு ப்ரோ
ம் ம் அவரு எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி நல்லா பண்ணுவாருன்னு நெனைக்கிற ப்ரோ
ஆ ப்ரோ
ம் கேப்டன்சி நல்லா பண்றதுனால்தா அதாவது நா என்ன சொல்ல வரன்னா ஒரு கேப்டன் ஒரு டீம்ல வந்து முடிஞ்சளவு மோட்டிவ் பண்ணார்னாலே அந்த டிம் மேட்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு அடிச்சு குடுத்துறுவாங்க இது கோலா இருக்கட்டு கிரிக்கெட் மாட்ச்சா இருட்டு ஃபுட்பால இருக் டு ஹாக்கியா இருக்கட்டு எதுவா இருக் டு இந்த கேப்டன் வந்து ஒழுங்கா இருந்தாருனா அவர் வந்து ஒரு மைண்ட் செட்ல இருந்தாருன்னா ஒரு அக்ரஷன் இல்லாம ஓகே நம்மளால நம்மளால முடியு அப்டின்னு சொல்ட்டு ஒரு ஊக்கொ தந்துட்டு அவரூ பிளேவு அவரு கரெக்டா பண்ணாருன்னா முட்டுதா அந்த டீம் ஜெய்க்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அந்த மாரி பாத்தீங்கன்னா அந்த மாரி கேட்டகிரில நீங்க சொன்ன மாரி எம் எஸ் தோனியா இருக்கட்டு விராட் கோலிய இருக்கட்டு ரோனால்டோவா இருக்கட்டு மெஸியாா இருக்கட்டு நெறைய பேர் வந்து பண்றாங்க நல்ல கேப்டன்ஸி பண்றதுனால அவங்க ஜெயிக்கிறாங்க வேல்டுல வந்து ஃபேமஸா இருக்காங்க ப்ரோ அதா நா சொல்ல வரே ம் நீங்க இத பத்தி இன்னா சொல்ல வரீங்க
நா வந்து இதோ நெய்மரு நீங்களே ப்ரோ
ஆமா
அவர பத்தி கொஞ்ச சொல்றே ப்ரோ
சொல்லுங்க அது மாத்தாத்துு
அவரு அவரு வந்து செல்லமா வந்து ஃபுட்பாலோட பிரின்சு தான்ட்டு ப்ரோ கூப்டுவாங்க எல்லாரு அவங்கள
ஓ
அவரு நெறைய பேர் இருக்குது ப்ரோ மெஜிஷியன்
ம் ம்
எக்ஸட்ரா அடியே சொல்லினே போலா ப்ரோ
அது வந்து நெறைய பேரு நான் எனக்கு அவுளவா ஃபுட்பால் பத்தி தெரியாது பட் வந்து நெறைய பேருகிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கனா அவரு ரொனால்டோ மெஸ்ஸிய விட நல்ல பிளே வச்சிர்ந்தாரு ட்ருபுளிங் பண்றதா இருகு ட்டு போடிங் அதா அ ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு அது ரெண்டு ரொ னால்டோ மெஸ்ஸிய வந்து சாப்ட்டுருவாரு அந்த மாரி பேசிட்டுருப்பாங்க பட் இட்ஸ் ஓகே எப்டினாலு அ ராஜா ராஜாதான அந்த மாரிதா எனக்கு தோணு சரி ஓகே ப்ரோ டைம் முடிஞ்சிச்சு நெனைக்கிற அடுத்த கால்ல எனையலா கண்டிப்பா
தேங்க்ஸ் ப்ரோ